ஆ கேக்குதுங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சாப்ட்டாச்சா
ஆ சப்ட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஓ அப்பிடியா என்ன சாப்புலான்ட்ருக்கீங்க
டிஃபன்தா ஆக்சிஸுவல் தோச இல்ல இட்லி எதாவதுருக்
டெயிலிக்கி இட்லி தோசயே சாப்ட்டா போர் அடிக்காதா
டெய்லிக்கு அதா சாப் அதா வேற வழி இல்லையே அததவிர டிஃபன் சொன்னா பூரியெல்லா டெய்லி சாப்புட முடியாதே அகேஷன்லதா சாப்பட முடியு
ஓகே
அ ஆ அந்த மார்முரி யூஸ்வல்லா எல்லா டெய்லிதா ஈஸியான வேல என்ன கேட்டா
ஓகே
மத்ததெல்லா கஷ்டோல்ல பூரிக்காத தேய்சு போட்டு சப்பாத்தி தெல்லா கஷ்டம்தா ஈசில்லா தோச மாவ்மா
இட்லி தோசைக்கி டெய்லிக்கி என்ன தொட்டுக்
சட்னி கேக்குறீங்களா ஆ அது தக்காளி சட்னி தா டிஃபால்ட்டாக புடிக்கு அதனால தக்காளி சட்னி பட் சில நேரோ தேங்காய் சட்னி மாத்தி மாத்தி பண்ணிக்குவோ
ஓகே பட் எங்க வீட்ல அடிக்கடி வந்து தக்காளி சட்னி அதுக்கப்புறோ வெங்காய சட்னி
புதினா சட்னி வைப்பாங்க கொத்தமல்லி சட்னில்லா
அது கொஞ்சோ செய்யறது கஷ்டோல்லா பிச்சு பிச்சு போட்டு கழுவி
அது என்ன நால் பே இப்பிடிதான மொத்தமா ம்மர அது எப்படி அரைக்கத்தான போறோ அதனால கொஞ்சோ ரேண்டமா அப்டே கொஞ்சே கொஞ்சோ இது பண்ணி பிச்சு போடவோ அதெல்லா ரொம்ப கஷ்டோலால்ல ஈசிதா
பட் இருந்தாலு எங்களுக்கு அது கஷ்டமாருக்கு அதனால அதெல்லா செய்யவே மாட்டே
ஆக்சுவல அதலா மொதலயே எடுத்து வச்சருவோம்ல அ கிரோசரிஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கி ட்டு வந்தோனயே அத தனியா பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிருவோ அந்த மாத் திரி இதெல்லா சோ அப்ப ஈஸியா இருக்கு நம்மளுக்கு செய்யும் போது
பட் அது செய்யறதுக்கு பதிலா குருமா செஞ்சா கூட ஒரு வேல ஃபார் எக்ஸாம்பிள் காலையில அந்த இட் இட்லி சாப்டுட்டு சேம் குருமா வச்சுட்டு நைட்டு தோச சாப்டுக்கலா
ஓ நீங்க சமைக்கிறீங்களா
ஒரு ஒரு வாட்டி நா சமைப்பே எனக்கு சமைக்க தெரியு
ஓ ஓ அப்ப செரி செரி அப்ப கஷ்டோ தா அப்ப பண்ணிக்கலா
இட்லி தோச இத விட்டா சம்பார் வப்ப
ம்
வேற புளி சாதோ வெரைட்டி ரைஸ் டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரியெல்லா செய்ய தெரியு சப்பாத்தி தீத்துற அளவுக்கெல்லா பொருமல்ல பட் யாராவது தீத்தி குடுத்தாங்கன்னா போட்டு எடுத்ததுருலா குருமா வைப்பே சட்னி எல்லாமே அரைப்பே வெங்காயே சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சோ இதெல்லா அரைக்க தெரியு
ம் ம் ஆ அதெல்லா தெரியு இவ்ளோ தெரியிரறதே இவ்ளோவு தெரியிறதே பெரிய விஷ்யோ தா
அப்பிடியா
ஆமா இவ்ளோ தெரிஞ்சா பத்தாதா என்ன
பிரியாணில்லா குக் பண்ணியிருக்கே பட் அந்தளவுக்கு டேஸ்ட்ருக்காது சாம்பாரு வெப்பே பட்
அதெல்லா எடுத்த ஒடனேலா வராது அது பண்ண பண்ண நல்லா வந்துரு
ஆக்சுவலா ஸ்டார்டிங்லா நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வர வர வந்துட்டு பண்றது கம்மி பண்ணிட்டே வந்ததுனால இப்ப திடீர்னு என்னைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சா வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுல்ல
ஆ ஆனா இப்பதா பாவ் ஓராயிரம் யூடியூப் சேனல்ஸ் இருக்கே சமைக்கிறதுக்குனு
அத பார்த்து சமைச்சா சாப்பாடு வராது
இப்ப சொல்லல ஆனா அது மாதிரி வராது கரெக்டா பாக்க அது மாதிரி வராது என்னனா நம்ம அதே இதுல ம்
வீடியோ பாத்து வீடியோ வேணா கிரியேட் பண்ணலா வீடியோ பாத்து ஃபுட் கிரியேட் பண்ண முடியாது நல்லா இருக்காது
அது கரெக்ட்டு தா என்னொடது மெஷ் டரிங்கு அதெல்லாமே கொஞ்சோ கஷ்டந்தா இதுக்கு நம்மளே ரேண்டமா ஒரு நம்மளே சமைச்சா கூட எதாது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இன்னு பெட்டரா ம்
ம் எங்க வீட்டுல வந்து இந்த காளான் பிரியாணி செய்வாங்க அது நல்லாருக்கு
ஓ ம்
அத விட்டா அத விட்டா அப்பப்போ நான் வெஜ் செய்வோ மோஸ்ட் லி வந்துட்டு சாப்பாடு நான் வெஜ் செய்யறத விட வெளியில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுதா அதிகோ
ம் ஆமா அது திடீர்னு சாப்பிடணும்னு கிரேவிங் இருக்கு போது வாங்கிட வேண்டிதா
ம் அது வாங்கி இன்னு அத நல்லா டேஸ்ட்டா குக் பண்ணி அது சாப்பிடுற அளவுக்குலா பொரும இல்ல
இருந்தாலு இத மாரி நான் வெஜ் செய்யு போது வீட்டுல சாப்பிட்டாதா ஹெல்தி இல்லையா அது ஒன்னு இருக்குல செகண்ட் ஆஃப்
அது கரெக்ட்டு தா பட் இருந்தாலு நம்ம செஞ்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேக்கிதுல்ல சோ எப்டியா இருந்தாலு ஸ்பெண்ட் பண்ண போறது
இப்போ நா நான் வெஜ்லேயே இப்போ தந்தூரி இப்போ பார்பிகியு இந்த மாரி வித்தியாசமானதெல்லா அவுங்கதா சாப்பிட்டாகணு மத்தபடி வீட்ல சாப்பிட்றதுனா பெப் பெப்பர் கிரேவி இதெல்லா வீட்லயே செஞ்சுக்கலா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே இந்த மாரி வேற ஆஃப் கிடைக்காத ஆப்ஷன்ஸ்லா வீட்டுல செய்ய முடியாத ஆப்ஷன்ஸ் மட்டு அங்க போய்கிறது இன்னொன்னு அதுக்குறிய ஸ்டேட்டர்ல்லா மயோனிஸ் இதெல்லா குடுப்பாங்கல்ல அதெல்லா வீட்டுல செய்ய முடியாது
அதுக்கு கடைக்கு போறதுக்கு சோம்பேறித்தனோ பட்டுட்டு ஆர்டர் பண்ணிடுறது
ஆ அதுவு கரெக்ட்டு தா இருந்தாயு அதுக்கு என்னமோ பாத் த்து வச்சிருப்போ அந்த கடை இந்த கடையில நல்லா இருக்கு அந்த கடையில நல்லா இருக்குனு
நாங்க வந்து ஆன்லைன்ல கடை பாத்து வச்சிருப்போம் எந்த கடையில ஆர்டர் பண்ணலானு சொல்லிட்டு
ம் ம் நியர் பை நறையா கடை இருக்கு
இங்க பெங்களூர்ல இருக்க சோ எல்லா கடையுமே நியர் பைல தா இருக்கு
ம் ம் ஆ அப்ப சிட்டிக்குள்ளனா கண்டிப்பா இருக்கு ம் அப்புறோ அப்புறோ சொல்லுங்க உங்க ஊரு ஓ ஊரு சொல்ல கூட ஓ பேங்களூர் தா சொன்னீங்களோ சேரி சேரி அங்க ரொம்ப ட்ராஃபிக் ஜாஸ்தியால இருக்கு
எப்பயுமே அப்டிதா இருக்கு
எப்பவுமே அப்டித்தா இருக்கு ஆமா ரெண்டு வருஷோ நானு அங்க இருந்திருக்கே பயங்கர பிஸியா தா இருக்கு ரோட கிராஸ் பண்றதுதா பெரிய சட்ட சிக்கலா இருக்கு அங்க
ரெண்டு வருஷத்தை விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு
ஓ அப்ப கஷ்டந்தா
நக்கி இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு ரொம்ப டிராபிக் அதிகமாயிக்கிட்டே இருக்கு
ம் ம் அங்க லோக்கல் ஹாலிடேஸ் நெறைய கிடைக்கு நாங்க இருக்கு போது நா அங்க இருக்கும் போது வேல பார்க்கும் போது அங்க கனடா பீப்புள்ஸோட பெஃஸ்டிவல்ஸ் நெறைய இருக்கு அதுக்கு நெறைய ஹாலிடேஸ் விடுவாங்க எங்குளுக்கு
ஆக்சுவலா கார்பரேட் வந்து அதுக்குலா லீவ் குடுக்க மாட்டாங்க ஏன்னா பிக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் இயரு ஸ்சாட் ஆக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருப்ப பைனல் பண்ணிட்டு வாங்க என்ன டேஸ்ல லீவுன் சொல்லிட்டு பட் அகெயன் நல்லா இருக்கும் ஃபெஸ்டீவலா இருந்தா ஸ்சீட்லலா லைட் போட்டுட்டு
உம் உம் ஆ என்னோட அந்த சந்த இருக்கும்ல்ல சந்தையெல்லாம் பாக்க போனால் நல்லாக்கும் வித்தியாசும் நிறையா வெச்சுருப்பாங்க அவங்க ஊர் ஃபெஸ்டிவலக் காக சீல் பண்றதுக்கு சோ அதெல்லாம் பாக்க நல்லா வித்தியாசமா இருக்கு பாக்க நல்லாயிருக்கு எதாவது கேக்க கேள்விப்படாத ஃபெஸ்டிவல்ஸ்லா சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க சரி எல்லாத்தையுமே ஞாப தமிழ் நம்மளுக்கு வரும்போது அம்மா சைட்க்கு வரும்போது அதையமே நாங்க நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அதா அவங்க பாத்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க
கரெக்ட் இங்க எல்ல ஸ்டேட்டோடஃபஸ்டிவலும் கொண்டாடுவாங்க
உம் உம் ம் ஆ அதுதா உள்ளது ஹைலேட்டு ஏன்னா எல்லா பீப்புள்சு இருக்கனால அஹ எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க அது நல்லா இருக்குல அப்டி பாத்தா வந்துருமே இயர்லி நெறைய பெஸ்டிவல்ஸ் வந்துரு ரெண்டு வருஷோ வந்த
எந்த பீரியட்ல
உம் டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட்டீன் டூ டுவண்டி ஆ எயிட்டீன் டூ டுவண்டி ஆமா எயிட்டீன் டூ டுவண்டி
அப்டி பாத்தா அப்ப விட இப்ப நாலு மடங்கு டிராபிக் அதிகமாருக்
ஆ எதுக்கு ஆனா அப்பக்கே சம்ம காண்டாவு எனக்கு ஓ போயிட்டு ஒருதர ரொம்ப ஹரிபரியா போற மாதிரி இருக்குமா ஆஃபீஸ்க்கு அதனால கஷ்டமா இருக்கு ஆனா இப்பல்லா இப்ப வரதே இல்ல இப்ப அவங்க அங்க பிக்காஸ் அண்ணா வீடெல்லா இருக்கு சோ அதனால எப்பவாது கெஸ்ட் டா வரும்போது வருவோ ஆனா இப்ப ரொம்ப வருஷோ ரெண்டு வருஷ ஆயிடுச்சு அங்க போயுமே காான்டெக்ட் ஃபோன்ல மட்டுதா கான்டெக்ட் பண்ற மாதிரி இருக்கு எங்கயு போய் வர மாதிரி இல்ல
ம் ஆக்சுவலா பெங்களூர்லந்தா எங்கயு போனான் தோணாது இருக்கிற ட்ராஃபிக்குக்கு
அங்க பானிபூரி நல்லா ஒரு கடையில ஆ நார்த் இன்டியன் ஸ்டைல்ல இருக்கு ஒரு எடத்துல வெளியிலதா வெச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு கார்ல கூட வந்து நெறைய பேரு வந்து நின்னு வாங்கிட்டு போவாங்க அது எப்பவு கூட்டமாக தா இருக்கு ஓகே எனக்கு பானிபூரி புடிக்கு அந்த பெங்களூர்ல மட்டு தா சாப்டுட் கே பெங்களூர்ல மட்டும்தா நல்லா இருக்கு வேற எங்கயுமே அது மாதிரி இருக்காது
ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாமே ரோட் சைட் ஃபுட்ட தானே
உம் உம் இருந்தாலு அதோட டேஸ்ட்டு உள்ள அவங்க ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க ஒன்னு இன்னொன்னு அவங்க அவங்க செய்ற டேஸ்ட் வேற நெறைய எடத்துல சாப்ட்டு இருக்கே அது மாதிரி இல்ல அங்க சாப்ட்டது மட்டு எனக்கு இன்னு அப்டியே நிக்குது இன்னு சாப்
தமிழ்நாட்ல எப்பயுமே நம்ம தமிழ்நாட்ல எப்பயமே பிரியாணிதா ஸ்பெஷல் அந்த பிரியாணி இங்க கெடை க்காது
அது கரெக்ட்டுதா நம்ம ஊர் சைட்ல பிரியாணி பரோட்டா இதெல்லா ஆங்கே கெடைக்காது வாய்ப்பே இல்ல அதுக்கு என்னதா ஹைத்ராபாத்தி இல்ல என்ன அப்புடின் நேம் சொல்லயில மதுர சைட் பிரியாணி என்னன்னு கடை வெச்சுந்தாலுமே அந்த ஸ்டெய்ல வராது
கரக்ட் அது நம்ம ஸ் ஸ்டைல்ல வர பரோட்டா கொத்து பரோட்டா அந்த மாதிரி இங்க எங்க எங்கேயுமே கெடைக்காது
ம் இப்பலா அட்டு பரோட்டா நூல் பரோட்டா இப்போ நெறைய இருக்கே பன் பரோட்டா
ம்
இப்போ இருக்க இருக்க டெவலப் ஆகுது அப்பெல்லா ரெண்டு தா இருக்கு ஒன்னு வாட்டு பரோட்டா இருக்கு இன்னோனு இது இருக்கு எண்ண பரோட்டா இருக்கு இப்ப பாத்தா இப்ப நூல் பரோட்டா பன் பரோட்டா
இப்போ ஆக்சுவலா நா இங்கேயுமே வந்துட்டு தமிழ்நாடு ஸடைல் ஹோட்டல்லதா வந்துட்டு அதிகமா சாப்பிட்றே அங்கே கொத்து பரோட்டா கிடைக்கு
ம் ம்
பட் நார்த் இன்டியன் ஸ்டைல் சாப்பிட்றது புடிக்குன்னா
சாட்டு
ம் ம்
ம் ம்
அதிகோ ட்ரை பண்றதே இல்ல ஆக்ச்வலா ஏனா நெறைய எடத்துல நெறைய ட்ரை பண்ணி நல்லா இல்லாமதா போயிருக்கு நமக்கு புடிக்காம போயிருக்கு அதனால ட்ரை பண்றதே வந்துட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ எங்கெங்கலா நல்லா இருக்குமோ அங்க மட்டுமந்தா போய் சாப்பட்றது புதுசா ட்ரை பண்ணணூன்ற எண்ணமே வரது இல்ல
ம் ம் ஆமா எதுக் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்தமா
ம் ஒருசில டைம் ரொம்போ சாப்பிட வாங்குனதே சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடு அது டேஸ்ட்டே அப்படி தானா இல்ல நமக்குதா அப்படி இருக்கான்றதே ஒரு டவுட்டா இருக்கு
கரெ இன்னொனு பசியில இருக்கும் மோ நம்ம எப்பவுமே நெறையா ஆட்ரு பண்ணுவோ அது அது எல்லாருமே பண்றதுதா
பண்ணிட்டு நெறைய நாள் குப்பைல்ல போட்டதெல்லா இருக்கு
ஆமா திரும்ப கொஞ்சூன் சாப்டுட்டு அதுக்கப்பறோ ஐயோ இது சாப்பிட முடிலயே அப்டி சொல்லிட்டு அப்புறோ போட்றது நெறைய இருக்கு
ம் ரொம்ப தெகட்டுற மாதிரி எல்லா இருக்கு ஒரு சில டிஷ்சஸ் ஆக்ச்வலா
ஆ இப்போ ஆக்ச்வல ஹோட்டல் போய் சாப்ட்டா நம்ம கொஞ்சு ரெண்டு டிஷ் வாங்கிட்டு அப்ற யோஸ்ச்சு யோஸ்ச்சு ஆட்ரு போட்லா ப்ரெச்ன இல்ல ஓகே சாப்பட முடியுமா முடியாதானு ஆனா நம்ம ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணுமோது பசியில பாத்ததெல்லா ஆட்ரு போடுவோ இது எதோ ஓ ஓகே ஓகே இது அதுன்னு கட்சில எல்லா வந்து பாக்குமோ ஒன்னு சாப்ட்டோனே வயிறு நெம்பிரு ஒன்னும் பண்ண முடியாத் தெ திரும் சேர் உக்காந்துட்டு முக்கி முக்கி சாப்ட்டு கீழ போடவு மனசு வராது சாப்பிடவு முடியாது அந்த மாதிரி நெறைய இருக்கு
ஆக்சுவலா நெறைய ஃப்ரெண்ஸெல்லா இருக்கக்குள்ள ஆட்ரு பண்ணா ஃபுல்லா சாப்ட்றலா தனியா இருக்கக்குள்ள ஆட்ரு ரெண்டு டிஷ் ஆட்ரு பண்ணா ஒன்னுதா சாப்பிட முடியு இன்னொன்னு சாப்பிட முடியாது அடுத்த நாள் அது வேஸ்டா குப்பைக்குதா போகும்
இ அன் இன்னொன் நம் கூட யாராது இருதுக்காங்கனா நம்ம ஷேர் பண்ணி கூட வேற வேற ஐட்டம் ஃபுட்டு ஷேர் பண்ணி சாப்ட்டுக்லா இன்னொன்னு இப்போ இப்போ ஒன்னு போட்டாலு அதுக்கு டெலிவரி ஜார்ஜ் வ அதுவே ஜாஸ்த்தியா இருது இதோ போய் நேரா சாப்ட்டு வந்துரலா வாங்கிட்டு வந்துரலா கூட தோணு
மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லாம ஆர்டரே பண்ண முடியாது
ஆமா அதுதா இக்கு நம்ம பக்கத்துல இருந்துச்சு ன்னா கொஞ்சோ சோம்பேறிதனம் படாம இருக்கு வாங்கிட்டு வந்துட்டா பெட்ரா இருக்குந்தா
ஆக்சுவலா இப்ப அப்டி இல்ல இப்போ கேஸ்ல வந்து இன்கிரீஸ் ஆனதுல இருந்து எல்லா ப்ரைசுமே இன்கிரீஸ் ஆகிடுச்சி
ஆமா அது அது சின்ன டீ கடைல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
டீ ஸ்நாக்ஸ் எல்லா ஃபுட் ஐட்டிலும் ஃபுட் ஐட்டமே வந்து பிராஸ் ப்ரைஸ் வந்து
ம் ம் அங்க மட்டு இல்ல சென்னையிலமே ரொம்ப ஜாஸ்தி தா இன்னொன்னு பி ஜிலல்லா கூட நம்மளுக்கு வெளில வந்து அ பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது அப்றோ ஒரு இது வச்சிருப்பாங்க இப்ப ஸ்டவ் கேஸ் மாதிரி ஒன்னு கேஸ் வச்சிரு ப்பாங்க ஒண்ணு வெளிய ஆனா இப்ப அதெல்லா கூட நா அங்க இருக்கும் போது கட் பண்ணிட்டாங்க
ஓகே
கட் பண்ணிட்டு அ ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இது பண்ற மாரி வேக வைக் க்கிற மாதிரி ரொம்ப கன்சூம் பண்ற மாதிரில்லா செய்யமாட்டோ அப்டின்னு சொ தோசல்லா எல்லாருக்கு ஊத்த முடியாதுன்னு சொல்ட்டாங்க
ஓகே
ஏனா அதுக்கு ரொம்ப கன்ஸ்யூம் ஆகும்ல கேஸ் அதனால அப்டி சொல்லிட்டு மொத்தமு ஒன்னா வச்சுருவோ ஒரு வெரைட் ரைஸ்ஸா வச்சுருவோ நீங்க சாப்ட்டுக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்டியெல்லா சொல்லிட்டாங்க நா இருந்த
ஓகே சரி ஓகே இன்னொரு கால் வருது திருப்பி கூப்புட்றீங்களா
ஆ யா ஷோர் ஷோர் ஆ ஓகே தேங்க் யூ